ஹலோ
கேக்குதா
ம் சேரி தூங்கிட்டுருப்ப
தூக்கமே வர மாட்டேதுப்ப இப்பதா கொஞ்ச கொஞ்ச ரிலாக்ஸ் ஆவுது இந்த எங்க பசங்க பாப்பா வந்து தூங்க உட மாட்டேது தொப் தொப் னு உழுவுது எங்க தூங்க நீயே சொல்லு
தனியா போய் நிம்மதியா படுக்கணு
தனியா போய் நிம்மதியா வந்த இப்பதா மேலே வந்த தூக்கமே வர்ல சேரி அதாலதா கால் பண்ணி எதா பேசிட்டு கொஞ்ச முச்சிட்லா
ம் எவ்ளோதா மச்சி வரு
அதேதா நா ஃபஸ்ட் சொன்னதேதா
பன்னெண்டா
இது டேய்
ம்
ஏ கேட்ரிங் வரமாட்ற
இன்னாது கேட்ரிங் வரமாட்ற
ஏ வரவே மாட்ற நா இனிமே கேட்ரிங்கே வர்லன்றீயா
அப் டே எனக்கு வந்து இந்த அதா சொன்னே எனக்கு இந்த கேட்ட்ரிங் விஷயத்துல மட்டு எனக்கு வந்து டபுள் மைண்டா இருக்குண்டா, எனக்கு போ போறத்துக்கு புடிக்காது ஆனா
பிரியாணியா இருந்தனா நல்லா போது போயினே இருக்குண்டா ஜாலியா
எனக்கு வந்து எப்டி தெரிமா இருந்தா வ வ வருவ நம்ம பசங்க எல்லாருமே வரணு, பிரியாணி கேட்டரிங் வரணு அப்டின்னா ஓகே
ஆ, ஆனா வேல செய்யலனா கூட ஓகேவா நம்ம பசங்க
ஆ, நம்ம பசங்க எல்லாருமே வந்தாவே போதுண்டா வேல கொஞ்சோ அந்த அளவுலா டைட்டாலா இருக்காதுடா பிரியாணி கேட்டரிங்
ம், ம் அதுக்கு நெறைய பேர் கூப்புட்னுமே அவனுக்கு எது க்கு அவனுக்கு இருந்ச்சுப்பா, சித்தப்பா வேல இருந்தா போயிருண்டா
இன்னைக்குள்ள சேஞ்ச்சாவுதுங்க ஜம்முனு போய் செஞ்சிட்டு வந்துக்கிறிங்க இன்னைக்கி கூட
ம்கும் திருப்பி எவ்ளோ டயர்டா தெரிமா இருந்துச்சு சும்மாவா டயர்ட் ஆயிடுச்சு செரியான டயர்ட்ல பாடுத்துருந்தோ நல்லா
வேணுக்கு என்னா வந்துகினே இருக்கு போலது ஆர்டர் வேணுக்கு
ஆ
வேணுக்குதா ஆர்டர் வந்துகினே இருக்குது போலதே
என்ன ஆர்டரு
அதா சொல்னு எதோ சொல்னுருந்தியேனா நே நேத்தும் புடிச்சு குடுத்துக்குறா
கேட்டரிங் ஆர்டரா அவ்ளோதாண்டா அதெல்லா முகூர்த்த தேதியாருந்தா ஓடுமே அதது முகூர்த்த இல்லன்னா ஓடாது அவ்ளோவா இதோமேரி இன்னைக்கி என்னாது பர்த்டே காதுகுத்து அந்தமேரி ஃபங்க்ஷன்தா ஓடினுருக்குது இப்ப இப்ப நைட்டு போ நைட்டு காமராஜர் மண்டபமா வந்து
வேலைக்கி எதனா போறானா இல்ல இதானா
அவனா டெக்கரேஷன் பண்ணுவா, வேலைக்கி போயிருந்தா நின்னுட்டா ச அவனுக்கு மாச பதினாராயிரூபாதா குடுத்தாங்க ஏ போவனு சொல்லு
ம்
அவனே நின்ட்டா
என்னா வேல பன்னெண்டாயிரொ
ம் இந்த சிஸ்டம் ஒர்க்குதா
சிஸ்டம் ஓர்க்கா, டேய் அது அப்பனா பண்ணினே இருந்துற்லாமேடா ஏறிடுமேடா போவ போவ
டேய், அவ ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வேல செஞ்சிக்றா அவ அதே சேலரிதா போட்டுக்குறாங்க கத்துக்கலான்டா அவ கத்துக்கலா அதுலயே
ஓஹோ எங்க எதனா மார்க்கெட்டா சூப்பர் மார்க்கெட்டா
இல்ல இல்ல இந்த இது இது இது ஸ்டாலின் வருவா பாத்தியா அவ ஏரியா ஒரு எந்த ஏரியா சொல்லுவா பாத்தியா கொளத்தூர் தொகுதி
ஆ
ஆ அந்த எடத்துல செஞ்சிருந்தா கொளத்தூர்ல செஞ்சிருந்தா கேட்டரிங் இது அது சிஸ்டம் ஒர்க்கு லைட்டா
அதா னா என்னா வேலனு கேட்ட
இந்தா ஃப்ரண்ட்ண்ட் டெவலப் பண்றது, இந்த போட்டோ ஐடி கார்டு அந்த மேரி போட்டோஷாப்ல என்னான்ன செய்வாங்களோ அந்தமாரி கொஞ்சோ
ஓஹோ அதுக்க இங்கிருந்து போய அவ்வள தூரோ
ஆ ஆதனால்தா நின்ட்ட நீய சொல்லிச்சிட்டுப்ப அவள தும் போயிட்டு பன்னெண்டாயிர ரூபான எப்டி வாங்குவ
ஆது மாஸ்த பாத்தது
ம்
எல்லா டைட்டலா இருக்காது வேலலா
டைட்டாலா இக்காது டைட்டாலா இக்காது சால்ரி பத்தலல போய்ட்டு வர்துக்கே அது ஒரு அஞ்சாயிர ரூ பஷுக்கு ம் இந்த செலவுலா பாத்துக்குவாங்க அவ்ளதா வச்டு தா வருது ம் நீ கேட்ருப்பல வந்து கவுர்மென்ட்னா கவுர்மெண்ட்னா லீவ் கவுர்மென்ட்டாய் உட்டானுகோ ஏன்னா இங்க கவுர்மென்ட் லீவு அன்னைக்கு லீவு சனிக்கெழம நாயுதுக்கெழம லீவு
ம்
ஸ்கூல் மாரி போயிங்குது இது பள்ளிக்கூடம்
நீ என்னக்கிபா பரவாலியே அது கரஸ்ல வேற போட போறன்ன அது என்னா அட்மிஷன் என்னா கத
அட்மிஷன்லா போட்டாங்க பாம் பில் பண்ணி குத்துட்டு வன்டேனா அங்க போய் சேந்துபே வேலக்கி
அது எப் போய் குத்துட்டு வரனு
எது
ஆமா எத்த ந வாயினுவல்லையா
அது என் ப்ரெண்டு இந்த இது ப்ரொபஷ்னல் மார்க் சீட்டுனு ஒன்னு இருக்கு காலேஜ்ல தருவாங்கொ
ம்
இது இல்ல அ விஷ்ணு இல்ல விஷ்ணு மொட்ட காட்சிச்சலா அத நானு விஷ்ணுக்கு போயி போட்டு வந்துடுவோ குட்டிக்கு வந்து லேட்டா ரிசல்ட் வந்ததா போட முடியு
ஓ
ப்ரொபஷ்னல் மார்க்சீட் எடுத்துதா பே பே போம் போ
ஆ
இப்ப ஏங்கெட்டலா இதுக்குது ஒர்ஜுனலு
தூங்குறேன்ட்டு இப்பொ தூங்காம இப்ப உக்காந்துன்குறே தூக்க வரலனு
ம் நீ யாரிட பேசிருந்த ப்ரெண்டுகிட்ட சுரேஷ் கிட்டயா
சுரேஷ் கிட்ட சண்ட போட்டே கால்லே அவ போன் பண்ண எடுக்க மாட்டா
அ
எனக்கு வந்து அவ வந்து எனக்கு கால் பண்ணா வர்தா
ம்
அதா ந நா உனுக்கு கால் பண்ணா போ மாட்டது அதனால அதனால ஒன்னா சொல்றன்னா ஏ அதா எனக்கு முச்சிடுறா நீ முடிக்க தேவல்ல அப்படின்னு சொன்னா நானு ஏதோ சொல்ட்டே முஞ்ச வச்ச மாரியே அதா அவனு அப்ப வச்சவே திருப்பி பண்ணு பண்ணு பண்ற போனு கால இருந்து பண்ற எடுக்கவே இல்ல
ம் ஓதுக்கு பக் வந்துச்சேப்பா
ஆஹா அது எனக்குதே ஏத பக்கான அ தெல்ல
ம்
எ போன் மட்டுந்தா எல்லா பக்குமு
ம் நமக்கு ஒருநாள் லேப்டாப் ஒக்காந்து ஓபன் பண்ணி பாத்துட்டே
ஆ
எம் எஸ் வேடு அது மாரி எதனா ஓப்பன் பண்ணி வச்சிக்கணு யூஸ் பண்ட்டு அத ஆஃப் பண்ட்டு சார்ஜ் இருக்குதானு தெர்ல லேப்டாப்ல அன்னக்கி அப்டேட் ஆச்சுல அப்டே தூக்கி போட்டண்ணா
ஃபைவ் ஜி கெடைக்கி தான மேல ஃபைவ் ஜி கெடைக்குது மேல ஆ க ஃபஸ்ட்டே டாப் போட்டே ஆ
வேற வெளிய க போ அது கூட ஃபோன மட்டுந்தா கேட்டிருந்தே
ஓ எங்க வச்சிட்டு வந்தா
வெளிய எங்னா ஜன்னல்ல வெளிய நீட்னு அதுக்கு ஃபோன எத்துன் போயி வெளிய நீட்னா மட்டுந்தா விட்டு விட்டு கெடைக்கு
ஃபைவ் ஜியா
நா வேற ஸ்ட்ரிக்கர் வேற ஓட்னு அதுக்கு மே கீபோர்டுக்
ஏன்
கீபோடு லேப்டாப் கீபோடு வந்து ஸ்டிக்கர் ஓட்னா ஏனா உள்ள டஸ்ட்லா போயிடுதுடா கீபோடு உள்ள டைப் பண்றோல அந்த கீபோடு டஸ்ட்டு போயிட்து ஏ ஃப்ரண்டே ஓட்ணுனா அவனு ஒட்ல நானு ஒட்ல இன்னு
அ ஸ்டைட்டா ஒட்ட போறீங்ளா டிசைனு
பே சேந்தா ஒட்ட போறோ ஆஃபீஸ் அது எங்கன் தெர்ல
அத தல ஃபோட்டோ வச்சு ஒட்றியா
தல போல வருமா தல போல வருமா அந்த மரியா
தல வெறியானா நீங்க
வெறியன்லா இல்லடா புடிக்கு டா அவ்ளதா டா நா யாருக்கு வெறியன்லா கெடையாது எனக்கு புடிக்கு அவ்ளதா கேட்டா பண்ண சாதனைகள் அப்டி அது மேரி ன்னா சொல்றே ஒரு எத்துலேந்து கஷ்டப்பட்டு வந்ததுன்னா எவ்ளோ பெரிய விஷ்யோ நீயே சொல்லு பாராட்ட பட்ட விஷ்யோ தானா அவருக்கு ஒரு ஃபேனா இருக்கதுலா பெரும தானா
ம் ம் நீ எப்போ அந்த மேரி மத்தவ இன்ஸ்பிரேஷனா வர போற
நா வந்து அவுங்களுக் இன்ஸ்பிரேஷனா பண்ணிட்லா பண்ணிட்லா நீ சொல்லு டப்புன்னு சொல்லிட்லா
நீயு எதனா சாதிக்கணு அப்பதா உன்ன பாத்து நறைய பேரு இன்ஸ்பேரஷேன் ஆவு இப்ப நீ எதனா ஒன்னு சாதிச்சனா நா வந்து தினேஷ் ஃபேனுு அப்டின்னுவே என்ன சாதிக்கிறியா
அப்டி சொன்னா மட்டு என்னப்பா ஆவ போதுன்னு என்னடா ப்பா இப்பல்லா எவ்ளோ ஆ
கிரிக்கெட்டா ஆ
கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் அதிகோ நெக்ஸ்ட்டு கேரம் போர்ட் அப் ப ஆடிந்தே இப்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன் தெர்ல ஆடுனா மட்டுந்தா தெரியு அப்ப ஃபுல்லா கேரெம் போர்டு தா இன்ட்ரெஸ்ட் எதுமே கிரிக்கெட்டு எதுமே கெடையாது கேரெம் போர்டு மட்டுந்தா
ம் அந்த தா ஒன்னுமே பண்ண முடியாது கைலே புடிக்க முடியாது ஒன்ன
டெய்லி கேலிங் போர்டு மட்டுந்தா
கேரிங் போடுனாவே நீதா ஒ ஒன்னுதா வச்சுப்பாங்க அப்ப ஒக்கு ஒரு கெத்தாருக்குல உனக்கு வேற சண்ட போடுவாங்க பாரு ஏ பா நா ஏ டீம் தான்பா ஏ டீம் தா னுவாங்களே அப்ப ஒரு கெத்தாருக்கு கண்ணுல ஒரு திமிரு ஒரு ஆங்காரோ ஏ நானா நா இந்த ஊர்லே இல்லயே நானு ஆ சொல்லு பொறந்ததுலேந்தே இங்கதா க்குறே வெளிய வரமாட்டல்லா இல்ல வெளிய சுத்துவ உனக்கு தெரியாது உனக்கே தெரியாம வெளிய சுத்துவ அண்டகா சுத்த மாட்ட யப் சின்ன வயசுல சுத்தி தானந்த அவ நைன்த் டென்த் தா அந்தளவுல வெளிய வரல
த எக்சாம் வந்தனால
அப்டின்னு இல்ல வெறு நைன்த்து டென்த்தே சுத்தினு தா இந்த லெவல்த் டுவல்த்ல இந்தா அந்தளவுல வெளிவரதுல்ல போல அப்பல்லா இல்ல பசங்கூட விளையாடினு தா இருந்த நானு கோலிலா விளாடுவ நாங்க தா வின்னு கொடுத்தானா
அ ந லப்டாப்ல ஒரு கேம் ஏத்தி சும்மா விளாடுவோ
நீங்கதா அப்பெல்லா நறைய விளாடுவீங்க புது நறையா வித விதமா விளையாடுவீங்க ஜாலியா இருப்பீங்க அப்போ
அப்பனா என்டர்டைன்மெண்ட் டைம் அதிகோ போனப்பா
இப்ப ஏன்னா இது மாரி ஆய்ட்டீங்க ஃபோன் வந்தாலா ஃபோன்னு ஒண்ணு இல்லாம இருந்தா ஜாலியா இருந்துருப்பீங்களா நீங்க
ஆ பேசாம வாழ்ந்து போன
எப்ப ஃபோன் வஞ்ச்சோ அப்டியே கேம் ஃப்ரீ பயர் குள்ள போனீயோ மினிமில்ட்ரிக்கு போனீயோ அவ்ளோதா
ஆமா இந்த சைட்ல அல அடிங்கதுன்னா அந்த சைட்ல எல்லா கேமு வெளாடிந்தோ ஆ சொல்டா நம்ம வீட்லா கேம் வெளாடுறது கேமே இல்லல்ல
ம் ம் அப்டிப் பண்றாய்ங்க கட் பண்ணு